ஆஹ் கேக்குது டிவி சௌன் கேக்கு து கொஞ்சம் கம்மி பண்றியா
புரியல இல்ல வீட்டுல யாருமே இல்ல
அப்டியா செரி ஏன் எல்லாரும் எங்க அ போயிருக்காங்க
எல்லாரும் வெளியே போயிருக்காங்க அம்மா அப்பா வந்து கோயில் போயிருக்காங்க அக்கா கொஞ்சம் வேலையா வெளிய போயிருக்கா
நீ தனியா இரு கியா
ஆமா இப்ப தனியாதா இருக்கே
பக்கத்துல வீடு இருக்குதானே தனியா இருந்தானா கொஞ்சு சேஃபா இருக்க சொல்வாங்க
இல்ல இல்ல நா இருக்கிறது வந்து அபார்ட்மெண்ட்ல தா அதனால சேஃப தா
ஓ அப்டியா செரி என்ன பண்ணிட்டுருந்த
நா சும்மா கந்து ரீல்ஸீ தா பாத்துட்ருந்த நீயு
ருந்தனா போட்டோஸ் பாத்தப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லா எடுத்த ஃபோட்டோ பாத்துட்டு இருந்தே அப்போ அப்டியே அந்த ஞாப அப்போ எல்லா வந்துச்சா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதா சும்மா யோசிச்சுட்டு இருந்தே அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல எல்லா காலையில நமக்கு எவ்வளோதோ தூக்கம் வந்தாலுகூப்பிட்டு விடுவாங்க அப்போ ஒடனே ஒரு ஒரு சந்தோஷத்தோட நம்ம எணிச்சிருவோல அப்புறோ பாத்தா எல்லாரு நல்லா ர நல்லா சூப்பரா ரேட் டியா இருப்பாங்க அப்படியே வீடே கலகல நா ஒரே வாசனையா பூ அது இதுன்ட்டு இருக் கு அதெல்லா யோசிச்சுட்டு இருந்தே உங்க உங்க உனக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இதெல்லா உங்க வீட்டு்ல எல்லா அப்டிதா கலகலான்ட்டு இருக்குமா
எங்க வீட்டில் இப்பிடித்தா காலிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா சேந்து வேல பண்ணி நாங்களு இப்படிதா கல கலன்ந்தா இருப்போ
ஓ இந்த ஃபெஸ்டிவல் டைம்னாலே அந்த புது ட்ரெஸ் எல்லாம்ந்தா ரொம்போ நல்லாயிருக்கு புது ட்ரெஸ் வாங்குவோ அப்படின்ற ஒரு ஒரு எக்சைட்மென்ட்டோட இருப்போ நம்ம அதுவு டிரஸ் வாங்கிட்டு வந்துடனே போட்டு பாத்து ஃபோட்டோ எடுக்றது அதலா ரொம்ப ஜாலியா இருக்கு அப்பதா எல்லா வீட்டுல எல்லாரு அப்படியே ஒத்துமையா இருக்கிற மாரிலா இருக்கு
ஒரு ஒரு பெஸ்டிவல் வந்தா போது பத்து நாள் முன்னாடியே ஷாப்பிங் எல்லா ஆரம்பிச்சிருவோ நம்ம
ஆமா எல்லா நமக்கு புடிச்ச மாரி எடுக்கணு சொல்லி கடைக்கடையா அலைவோ அங்கேங்கேன்னு எல்லா இடத்து போயி நல்லா தேடு தேடுந் தேடி நல்லா படிச்ச டிரெஸ்ஸா பாத்து வாங்கி எல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஃபேஸ்டிவல் வ வர் வ வர்ற வரைக்கு அவ்வளோ இதா இருக்கு ஆனா முடிஞ்சிருச்சுன்னா அப்புறோ வீட்டுல கெஸ்ட் எல்லா போயிருவாங்க ரொம்ப வீடே ஒரு அமைதியா இருக்கிற மாரி இருக்கு
அதுதா பெஸ்டிவல் இருக்க வரையு நம்மளும் எல்லா சுத்தி எல்லா ஒரு மாசத்துல இருந்து வாங்கி ஒரு நாள் அந்த நாள் சட்டுன்னு முடிஞ்சு அதுக்கப்புறோ எல்லா அமைதியாயிறு
ஆமா ரொம்ப அமைதியாறு அதுவு ஸ்கூல் டைம்ஸ்லலா இருந்துச்சுனா ஸ்கூல் படிக்கு போதெல்லா ஃபெஸ்ட்டிவல் வருது அப்படின்னாலே போது லீவுக்காக தா நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டா இருப்போ எத்தன நாள் லீவு எத்தன நாள் லீவு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அவளா காத்துட்டு ருப்போ
அவங்க ஒரு நாளா லீவ் குடுப்பாங்க நம்ம சேர்த்து ரெண்டு மூணு நாள் லீவ் எடுப்போ அதெல்லா சந்தோஷமே வேற
ஆமா ரெண்டு மூணு நாள் லீவ் எடுத்து அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது கேடப்பாங்க பாரு உனக்கு ரெண்டு நாள் லீவ் குடுத்தது பத்தாதா நீ வேற தனியா லீவ் எடுப்பியா அப்படில்லா கேபாங்க
அதுவு இந்த மேக்ஸ் மிஸ் எல்லா ரொம்ப திட்டுவாங்க
ஆமா அவங்களுக்கு சொல்லியா குடுக்கணு திட்டுறதுக்கே அவங்க எல்லா திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி திட்டுவாங்க ஏதோ ஒன்னு கிடைச்சா போதுமே எல்லாத்தையும் சொல்லி திட்டுவாங்க
ஆனா எதா ஒரு பெஸ்டிவல் வந்தா ஸ்வீட்டு மட்டு கரெக்ட்டா எல்லாரு கேட்ருவாங்க
ஆமா ஆனா அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்வீட்டுலா எல்லா வீட்ல ஒட்டுக்கா செய்யறது எல்லாமே ரொம் அஹ் சூப்பரா இருக்கு ஆனா அது செய்யறத்துக்கு அவ்ளோ நேர எடுத்தாலு அது சீக்கரமா சாப்ட்டு முட்ச்சுருவோ
செய்யறதுக்கு நம்ம ஒரு நாள் முழுசா எடுப்போ ஒரு அஞ்சு கெஸ்ட்டு வந்து அவளதா எல்லா சேந்து உக்காந்து அப்டியே முடி
ஆமா நிமிஷ நேரத் துல அது அப்டியே எல்லாமே முடிஞ்சிரு ஆனா செய்றதுக்கு அவ்ளோ நேர எடுக்கு ஆனா அந்த டேஸ்ட்டே வேற தா நம்ம அந்த பசியில நாம உக்காந்து நம்ம செய்வோ செஞ்சு சாப்ட்ணுனு அஹ் பொறுமையா இருந்து நம்ம செய்வோ அவ்ளோ பசியில நம்ம சாப்பிடும்போது இது அந்த டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கு
ஆமா அதா இந்த குலாப் ஜாமுன் அந்த மாரியெல்லா செஞ்சோனா செய்றதுக்கு ரொம்ப நேர எடுத்து வச்சா அஞ்சு நிம்ஷத் துலே காலியாய்ரு
ஆமா எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப புடிக்கு செய்யற்துக்கெல்லா அது செஞ்சு அது ஊற வெச்சு அந்த சக்கர பாகு பண்ணுவாங்க அதெல்லா செஞ்சு அதுல ஊற வெக்கணு எங்கம் மா வேற அது செஞ்சு முடிச்ட்டா செஞ்சு முடிச்ச ஓட்னே சாப் கூடாது கொஞ்ச நேர அது ஊறனு அப் டி வர சொ சொல்வாங்க எனக்கா தாங்காது ஆமா தாங்கவே தாங்காது ஐயோ சாப்பிட்ணு சாப்பிட்ணுன் இருக்கு அப்றோ ஒரு வழியா அது ஊறி முடிச்சு கொண்டு வந்து தருவாங்க நிம்ஷ நேரத்துல அப்டியே சீக் கிரமா எல்லாமே முடிஞ்சிரு ஆனா இன்னு வேணு இன்னு வேணுன்ட்ருக்கு
அதுலா அந்த ஸ்வீட் இந்த ஸ்வீட்டுலா அப்டிதா சட்டுனு முடிஞ்சிரு
ஆமா அதே மாதிரி எல்லா ஒத்துமையா இருந்தாலே அது வேற மாதிரி வீட் டே வேற மாரி இருக்கு ஏ ஆனா இனி அடுத்த பெஸ்டிவல் இ இனி வர்ற இதுலலா எப்டி இருக் குமோ தெரியல ஆனா ஃபேம்லிஸ்லலா எந்த சண்டயு இல்லாம இப்டி ஒத்துமையா இருக்கிறது தா ஒரு அழக் கே
நம்மலா வெளியாண்டோ இப்ப இருக்குற கொழந்தைங்க எப்ப பாத்தா ஃபோன் ஃபோன் ஃபோன் அடுத்தவ்ங்க வீட்டுக் போனாலு சந்தோசமா இருக்காம எல்லா தனித்தனியா ஒரு ரூம்ல ஃபோன் எடுத்து உக்காந்துருவாங்க.
ஆமா அது மட்டுல்லாமா நை இன்னய இரு இப்பருக்றவ்ங்கலாங் கூட என்ன வே ஃபெ ஃப்ரெண் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நல்லா போவாங்க ஆனா ரிலேட்டிவ் வீட் வீட்டுக்கு வாங்கன் சொல்லி கூப்ட்டா வரமாட்டாங்க ஏனா புடிக்காது ஃபேம்லி வீட்டுக்லா நா வரமாட்டே அப் புட்லா சொல்லுவாங்க ஆனா நம் மல்லா எங்கடா கூப்ட்டு போவாங்க கசின்ஸ் கூட வெளயாட்லா அப்டின்ட்ருக்கு
நம்மலா ஆர்வமா எப்படா லீவ் விட்றாங்க எப்ப நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோன்னு இருப்போ
ஆமா அங்கெல்லா போனா நல்லா வெளயாட்லா நம்ம கசிங்ஸ்லா இருப்பாங்க நல்லா வெள யாடி ஜாலியா இருக்லானு சொல்லி நம்ம ஆவலா இருப்போ ஆனா இப்பத்த குழந்தேங்கலா நான்ல்லா வர மாட்ட அப்டி சொல்லிட்டு வீட்ல அந்த ஃபோனு தா அதுதா போது அவங்ளுக்கு அது தா எல்லா இருக்கிற மாதிரி அத வெச்சுட்டு அப்டியே இருந்துடுவாங்க. நம்ள மாரி
சோருகு அந்த ஃபோனுக்கு முன்னாடி சோரே அவங்ளுக்கு கண்ணுக்கு தெரியாது.
ஆமா நம்ம வேற என்ன குடுத்தாலு சாப்ட்ருவாங்க அந்த ஃபோனு மட்டு கைய்ல குடுத்தா போது அவங்க குடுக்குறது சோறா இல்ல மருந்தான்னு கூட தெரியாம அவுங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க ஆனா அப்ல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது கெடையாது.
சுத்தமா கெடையாது நம்ம காலத்துல நம்மல்லா இந்த மாரி நல்ல தெருல சுத்தி வெளியாண்டு அப்டி வெளியாண்டுதா சாப் டே பழகீர்க்கோ
நல்லாஸ் அ ஓடி ஆடி அப் அப்பிடிதா நம்ம இருக்கணு அப்டிதா ஒடம்புக்கு நெறைய ஆக்டிவிட்டிலா குடுக்கணு இப்டி ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தா என்னதா கெடைக்கு எதுமே கெடைக்காது உடம்பு எந்த சக்தியு இருக்காது எதுவுமே இரு காது
இப்ப குழந்தேங்கள பாத்தா ஒரே எடத்துல உட்காந்து ஃபோன் நோண்டு வாங் நம்ம நேரத்துல எல்லா நம்ம ரெண்டு மூணு சந்து நாள் முழுசா சுத்தி விளியாண்டு அடிச்சு புடிச்சு வந்தா கூட டயர்ட் ஆக மாட்டோ
ஆமா அப்பிடி வெளையாடுவோ நம்ம எல்லா வெளிய போனாலே போது நம்ம எல்லாத்தீமே மறந்துருவோ மறந்துட்டு நம்ம வாட்டுக் போய் எல்லாரு கூடயு எ போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூப்ட்டு நம் லா எதோல்லா வெளையாட்லா யோசிச்சு நம்ம வெளயாண்டு அதெல்லா ரொம்ப ஜாலியா இரு க்கு ஏ ஆனா இனிய லா இனி நெனச்சா கூட அந்த சின்ன வய்ச் காலத்துக்கு நம்ளால போ முடியாது
போவே முடியாது இப்பல்லா கொழந்தேங்க வெளிய தொரத்தி வுட்டா கூட போமாட் டாங்க நம்ளல்லா நம்ம அம்மா ச்சு கம்ப எட்த்து வெளிய வருவாங்க இப்ப வாச்சு வீட்டுக்கு வரீங்ளானு அப்
ஆமா அவுங்க அப்டி கேப் ப்பாங்க வீட்டுக்குள்ள வரியா இல்லயா அப்டீன் சொல்லிட்டு குச்சி எடுத்துட்டு பின்னாடியே தொரத்தீட்டு வருவாங்க. இப்ப என்னடானா வெளிய போ வெளிய போனா போவே மாட்டீறாங்க அந்த ஃபோன் போதுன்னு ஒரு இட த்துல இருக்காங்க ஆனா இருந்தாலு அதெல்லா ரொம்ப நல்ல காலோ அந் சின்ன வயசு காலத்திலைலா இப்ப கூட நெ நெனச்சா ரொம்ப நல்லா இருக்கு ஆனா தி திம்பியு அந்த இதுக்கு போணு அப்டின்னு நென அதுதான் முடியாதுங்க போது கொஞ்சோ சங்கடமா கவலையா இருக்கு
அதா நம்ம நேரத்துல எல்லா நம்ம ஃபெஸ்டிவல் இருந்தா முழு சந்த நம்மச் சொந்தக்காரங்களோ இல்லையோ பக்கத்து வீட்டுல எல்லா ஜாலியா விளையாடுவோ சாப்பிடுவோ அடுத்தவங்க வீட்டுக்கு போவோ இப்பல்லா சொன்னா நம்ம வீட்லயே அவங்க பேச தயாரில்ல
ஆமா அது மட்டு இல்லாமே இப்ப அவ்ளோக்க எந்த ஃபெஸ்டிவல்ஸ்கு ஃபேமிலிஸ் ச்சல்லா ஒரு வீட்ல கூடுற மாதிரி அந்த மாரி இப்ப எதுவுமே அவ்ளக்கா நடக்க மாட்டிங்குது எல்லா அவங்க அவங்க வீட்ல இப்டி இருக்காங்க எதுக்குதா இப்புல்லா இருக்கோங்க ஆனா ஒரு லாக்டவுன் வந்தது வந்து து எல்லா
அதா எல்லாரு அவுங்க ஆஃபீஸ் அது இதுன்னு பிஸியா இருக்கறனால யாரு வருஷ வருஷத்துக்கு மீட்டே பண்ண மாட்டாங்க
ஆமா ஏதாச்சு இந்த மாரி ஃபெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒரு தடவ தா வரு அந்த ஒரு தடவ பாக்கலா அப்டி கூட நனைக்க மாட்டிறாங்க ஏன்னா அவுங்களுக்கு வரு அதுவு கரெக் தா ஆஃபிஸ் ஓர்கிட்டிருந்தா அத விட்டுட்டு வர முடியாதுதா ஆனா இருந்தாலு வருஷத்துல ஒரு நாள் தானே அந்த ஒரு நாள் நம்ம எல்லாத்தையு தள்ளி வெச்சு இந்த சந்தோஷத்துக்காக எல்லா ஒட்டுக்கா இருக்கறது தா சந்தோஷமே அப்பிள்ளா
அது அவுங்ளுக்கு சுத்தமா சொன்னா கூட புரிய மாட்டீங்குது இந்த கால கொழந்தைங்க
ஆமா நம்ம நம்மளாச்சு இப்போ இப்பொ போ நம்ம இந்த மாரி நம் நல்ல நல்ல மெமரிஸோட நல்ல நல்ல சைல்ட்ஹூட் மெமரிஸோடு நம்ம இருக்கொ இனி இரு இருக்கிறவங்களுக்கெல்லா மெமரீஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது என்ன தா இருக்கு அந்த ஃபோன் பாத்துட்டு இருக்கிறதா அவங்க மெமரிஸ்ஸா என்னதா இருக்கு அவங்ககிட்ட
பேசுறதுக்கு ஒரு கால் த்துல அவுங்க வந்து ஃப்ரெண்டு தேடுனா அது கூட கெடைக்காது ஃபோன் தவிர அவங்க யாரிட்டையோ பேசுனாதான
ஆமா சில பேர் லா இப்டி கூட இருக்காங்க போன் கையிலியே இருக்கு ஆனா ஃபோன்ல பேச புடிக்காது இப்படி சொல்லுவாங்க ஃபோன்ல கூட கால் பண்ணி பேசிக்க மாட்டாங்க
இந்த மாரி எல்லா மா ஃபியூச்சர்ல என்னதா ஆவாங்களோ
அவங்கள்லா நம்மளோட கதையெல்லா கேட்டா நீங்க இப்பில்ல இருந்தீங்களான்னு ரொம்ப ஆ ஆச்சிரிமா கேப்பாங்க அவங்க
பேய் பாக்குற மாரி கேட்பாங்க அவங்கல்லா
ஆனா அவங்ள அது பண்ணி பண்ணிருக்க மாட் ட்டாங்க அதனால ப்ரோ ஒரு நிமிஷோ செக் செகண்ட் கால் வருது என்னன்னு கேட்டுட்டு கூப்பட்டா
ஆ சேரி ஓகே பரவாயல கூப்டு ஆ